தோழி ஆ நல்லாருக்கோ நல்லாருக்கோ நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ பழங்கள் மாடி தோட்டங்கள் பத்தில்லா பேசியாச்சு
ஆமா ஆமா தோழி அதல்லா ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்துச்சு யூஸ்ஃபுல்லா நமக்கே ஒரு ஆசை வர மாரி ஆய்டுச்சு வைக்கணு அப்படிங்கற மாரி ஆமா ஆமா மா கண்டிப் பா ம் இத நம்ம முன்னாடியே வேற அனுபவிச்சிருக்கோல சின்ன பிள்ளைலலா ஆசையா போய் அதுல பிக்க அதுல விளாட
இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு சமையல் இத பத்தி நல்லா தெரியுனா
ம்
வீட்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்ச மாரி செய்ங்க என் ஃப்ரெண்டு் ஒரு பொண்ணு பாக்குற சாதாரணமாதா அந்த பொண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இட்லி பொடியு இந்த இது இருக்குல பருப்பு பொடி சாம்பார் பொடி இது மூணு நல்லா சேல் பண்ணுது ஒரு கிலோ ஐநூறுபான்ட்டு
ஓ பரவால்ல
அவ்ளோ ரீச் ஆகுது எல்லா அந்த மளிகை கடையில அந்த பொண்ணு குடுத்து
ஆ ஓ சரி சரி
அவங்க வாங்கிட்டு போய் சேல் பண்றாங்க அவ்வளோ நல் போதா நாங்க பேசிட்ருக்கு போதே இந்த ஒரு டூர் மாரி போயிருந்தோ சொன்னா ப எடையில அப்ப நாங்க பேசிட்டு ட்ருக்கும் போதே அந்த பொண்ணக்கு அத்தன கால் வந்துச்சு ஆட்ரு அப்ப சொல்லுச்சி நா வந்து இந்த மாரி பொடி வீட்டுலருந்தே தயார் பண்றே இத்தனைக்கு அவங்க வீட்டுக்கார் வக்கீல்
ஓ பரவால்ல ம் ம் கண்டிப்பா ஆ ஆ இப்ப எல்லா லேடிஸுமே ஒண்ணு ஒண்ணு செய்யணு
ஆ எனக்குல்லா ஆசையாதா இருக்குது என்னன்னா ஆ வீடு வந்து மாடியில இருக்கறனால கொஞ்ச இதா இல்ல ஃப்ரீயா இல்ல ஆ இல்லன்னா நம்ம ஒரு நாலு பேருக்கு வேல குடுத்
ம் கண்டிப்பா செய்
அ அது மாரி செய்யணு அப்டின்னு ஒரு ஆசையாதா இருக்குது ஏ நம்ம வெளியில வேலைக்கு போய்கிட்டு அ ஆ நம்ம அத வந்து வீட்லருந்து செய் அடுத்த அதாவது மெத்தடு் மட்டு அதாவது வாசமா தரமா இருந்து ச்சினா கண்டிப்பா நம்மள்ட்ட தேடி வருவாங்க
ஆமாம்மா கண்டிப்பா கண்டிப்பா அது வருவாங்க தா ஆ இந்த இட்லி பொடியல்லாம அரைக்கிறபடி அரைச்சு குடுத்தோம்னா டேஸ்ட்டு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா வருவாங்க ஏன்னா எல்லா எடத்துலயுமே இட்லி பொடி நாம் ட்லயே சாப்ட்ருவோ ஒவ்வொரு எட புடிக்காது நமக்கு ஒரு போச்சு சில இது தாபுடிக்கு லைட்டா புடிச்சிருக்கு அதுவு இப்ப வீட்ல செய்றதுனா நமக்கு ரொம்ப புடிக்கு இருக்கு அந்த மாரிதா
இந்த முருங்க மரம்முருங்கெல்லா கெடைக்கலையா முரு பொடில்லா செய்றாங்க பாருங்க அதெல்லா அவ்ளோ வாங்க்குவாங்க கருவப்பிள்ள பொடி முருங்கப்பொடி நம்ம ஊர்ல வந்து இன்னு அந்த அளவுக்கு இன்னு இங்க யாரு செய்யல
ம்
அது செஞ்சு இது பண்ணனு ஒரு ஆசையாதா இருக்குது ஒரு பத்து பேருக்கு க்கு வேலை குடுக்கனு போனுன்ட்டு எ கொஞ்ச என்னா பண்றதுன்னு யோசனையாவு இருக்கு ஏன்னா இப்ப வந்து நான்னு இந்த ஹென்னா பவுடரே குடுத்துட்டு தா இருக்கே அது நாளதா போய் க்குதா இருக்குது அது பாட்டுக்கு போயிரு அ நா வந்து ஆ கொறைஞ்சது ஒரு சாதாரணமா வீட்ல வந்து ஒரு நுப்பது பாக்கெட்டு ரெடி பண்றேன்னு வச்சு கோங்களே அது வந்து ஒரு மாசத்குள்ள அது போயிருது
ஓ பரவால்ல ஆ
அதுவே ரீச் ஆவும்போது இதுவு ஒரு ஆசையாதா இருக்குது
ஓக்கே ஓக்கே நீங்களே ரெடி பண்றீங்களா தோழி ஹென்னா பொடி ம் ம் ம் செரி செரி செ
இது இந்த குளியல்ல இருக்குதுல பாத்து தலைக்கு தேப்போம்ல பவுட்ரு அது வாசனை போவுது அது கொஞ்ச ஆனா வந்து பொருள்கள் வந்து நா தயா ரெடி பண்ணி பண்றது கொஞ்ச எனக்கு ரொம்ப ரிஸ்க்கா இருந்துச்சு அதுவு ஆனா ப பண்ணே போயிருச்சி எல்லா வாங்கிட்டாங்க
ஓகே ஓகே இப்ப ஒடம்புக்கே வந்து அந்த பொடி எல்லா தயாரிக்கிறாங்கல்ல நெறைய இன்கிரிடியன்ஸ் போட்டு இந்த ஆவாரம்பூவு ரோஸ்பெட்டல்ஸ் மஞ்சளு வெட்டிவேர் என்னென்னவோ போட்டு அதெல்லா ரெடி பண்றாங்க ம் ம் பைத்தம் பயரு ம் ம்
அது வந்து இந்த வேர்வ ஸ்மெல் போறதுக்கு அதுக்கு மெயின் பூழாங்கெழங்குதா அந்த பூழாங்கெழங்கு போட்ருவாங்க வெட்டி வேரு
ஆமா அதெல்லா வாசத்துக்கு நல்லாருக்குன்ட்டு
வெட்டிவேரு இது எல்லாமே வந்து இதுதா ஆ ஆமா குளியல் பொடி நா வந்து தலைக்கி தேக்கிற பொடி தா பண்ணே நல்லா வாசமா வந்துச்சு சாம்புல்லா நம்ம போட வேண்டியது இல்ல ஆமா அதுவே நல்ல நொறையா ஒரு மாரி வந்துது ஏன்னா நம்ம செம்பரு த்தி இல பூவு அ வெந்தயோ கத்தாழ ஆ இதெல்லாமே ஆட் பண்றதுனால அந்த ச சைனிங் வந்துருது சில்கியா இருக்கும்ல ஹேரு அந்த இது வந்து அந்த இந்தப் பொரு ள்லா நம்ம சேக்றதுனால நா என்ன பண்ணுவே வெந்தயத்த ஒரு கா கிலோ அர கிலோங்ற மாரி ஊற வச்சு
ம் ம்
அத நல்லா ஊரணு ஊறிரு ஊர்ண வொன்ன மொளகட்டி வருது பாத்தீங்ளா அதுல வந்து தயிர் சின்னவெங்காயோ அதெல்லா அரச்சி அதுல அப்டியே இது பண்ணிருவே ஸ்டப் பண்ணி வச்சிருவே அது அப்டியே ஊறி ஜ நல்லா இதாயிரு அத போய் அப்டியே காயவச்சிர்றது காய வச்ச ஒண்ணே போ ஆ ஓ இவ்வளோ வக்கிறது இவ்ளோண்டுதா வந்துரு சுருங்கி போய் அப்டியே வந்துரு ஆம்மா அத அரச்சு தனியா அப்டியே வச்சு சளிச்சி வச்சுர்றது
ஓ
ஏ நம்ம அதுலயே அந்த வெங்காயோ தயிர் இதெல்லா சேத்துட்டோம்ல ஆம்மா ஃபுல்லா அதவச்சுர்றது அதுல இம்முன்னு கருவப்புல வே அத தனியா காய வப்பே இந்த கத்தாழ இருக்கு பாருங்க அத துண்டு துண்டா வெட்டி அதயு காய வப்பே ஜெல்லி மட்டு எடுக்காம நா அந்த இதோடயே போட்டுறது
ஓ செரி செரி ஆ
பூவ்வு இதெல்லா தனித்தனியா காய வச்சு
ஆ
இப்ப ஒரு சாக்கு பை அரசோம்னா நம்மளுக்கு ஒரு கை பிடி தா கெடைக்கு அவ்ளோதா கெடைக்கு ஆ செம்பருத் தி இதெல்லா அரைக்கும் போது ரோஸ்கலர் கெடைக்கு
ம் ம்
இந்த இது வெந்தயோ இதெல்லா அரைக்கும் போது எல்லோ கலர் கெடைக்கு
ம்
கருவப்ல இதெல்லா அரைக்மோது க்ரீன் கலரு இது எல்லாமே ஒரு கலரா வரு ஆ அத் இதல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா சளிச்சு இது பண்ணா அப்பு அப்டி ஒரு வாசோ குளு நம்ம பாத்ரூம்ல போனாவே அந்த வாசோ வந்த்ரு
வாச வரு ஆமாமாமா ம்
த்து குளிச்சோனு வெச்சுக்கோங்ளே நம்ம தல ஒரு வாரத்துக்கு வாசமாருக்கு
ம் குளிர்ச்சியு குட முடிக்கு நல்லது ஷைனிங்கு எல்லாமே கிடைக்கு ம் ம் கண்டிப்பா
கண்டதெல்லா நா போட மாட்டே அப் ப்ற அந்த வெந்தயத்திலே வந்து இன்னொனு என்னா பண்ணுவனா தேங்கானேயு ஊத்திருவே கால் லிட்ரு ஊத்திட்டு எல்லாமே அப்டியே வுவு இஞ்சிரு அப்டே இழுத் த்துருது அந்த வெந்தய எல்லாத்தையு இழுத்துட்டு ஆமா இவ்ளோண்ட ஆயிரும் பியே
ஆ அ
அதுக்கப்றோ நம்ம இந்த மாரி இது பி அது நல்லா சேலாச்சுதா
பரவால்ல ஏ அதே நீங்க கண்டின்யூ பண்லையா
அது என்னான்னா அந்த பு ஆவாரம்பூலா நா தேடி அங்க போனோ எங்க அக்கா வீட்டு கிட்ட அது ஒரு மூட்ட ஒரு சாக்கு பிச்சுட்டு வர மாரி வருது அ அது ஒரு நேரோ அங்க இருக்குது இல்லாம இருக்குது அங்க
அதா அதா அதா புரியுது ஹா அ
செய்ய முடியாத்
ஆ ஆனா வெளிலேயுமே கிடைக்குதே ஆவாரம் போலாம் தனியாவே கிடைக்கிது இப்ப ஆ
அந்த மார் செய்யலா அது என்னமோ தெரில
ஏன்னா இப்ப இந்த மாரித் இதெல்லா வந்து நறையெ எல்லாருமே எதிர்பாக்குறாங்க அவங்களா செஞ்சுக்க முடியாதுன்ட்டு இப்ப வந்து ஷாம்பூ இதெல்லா விட்டுட்டு இப்ப இது மாரிதான எதிர்பாக்றாங்களே நறைய பேரு
ஆமா
ம் செஞ்சு குடுத்தா நல்ல ஒரு இதுதா
ம் ஹீம்
ம் ஹெல்ப்பு கூட யாரயா நீங்க வச்சுக்கிட்டு செய்யலா
ஹெல்ப்புக்கே ஆள் இல்ல நா ஒராளா வந்து அத எல்லா பண்ணிக்கிட்டு அப்றம் பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லா வாங்கின் வந்து அத தனியா நா சிஸ்டர் தா கொண்டான்து குடு த்தாங்க ஒரு பெரிய ரெண்டு மாலைய கொண்டாந்து குடுத்து அ அ அல் த உதிர்த்து அப்டியே போட்டு
ஆமா ஆமா உம் அந்த ஆரஞ்சு தோளு இது எல்லாமே அதுல சேத்தா ரொம்ப நல்லாருக்கு
வாசமா இந்துச்சு நல்லா ஆமாய் பையன்ட கூட குடுத்து உட்றேன்னு மறந்த் த்தரி போவு ஒரு தரவயா அது ஓசும்மா ஒன் டைம் குளிச்சு பாத்தாதான அந்த இது தெரியு அதோட இது
அ கண்டிப்பா
ம்பலல்லா தேச்சு குளிச்சோன் வெச்சுக்கோங்ளே நல்ல ஒரு அதாது ஆயிலியா நம்ம ஒடம்பு அழுக்கா இருக்குன் வச்சு உங்க
ஆ ஃப்ரெஷா இருக்கு ஆ அதெல்லா தேச்சு குளிச்சம்னாலே அந்த இயற் கேவ் குளிச்சாலே அது ஒரு வாசோ தானே அது இந்த மாரி பொருள்ல்லா ஆட் பண்ணி குளிச்சாலே இப்ப அதுக்குதா நலங்குமாவுன் பேரு சொல்லிற்றாங்கல்ல ஒடம்பு குளிக்கிறதுக்கு அதுல நெறய சேத் துர்ராங்க
சின்ன பிள்ளையா இருக்கு போதே எங்க பிள்ளைங்களுக்கு ஆமா நா பே சின்ன பிள்ளையா எ பொண்ணு பையலா இருக்கு போது நாங்க பெரும்பாலு அது இதுன்லா போட மாட்டோ இந்த மாரி அரச்சு வச்சுக்கிட்டு நல்லா ஆலிவ் ஆயில போட்டு நீவி உட்டு ம் இந்த பவ்டர போட்டு நல்லா தேச்சு குளிப்பாட்டிட்டு அ அ இது பண்ணுவோ அவ்ளதா
ம்
அப்றோ பிள்ளைங்க பெருசா ஆனதுக்கு அப்றந்தா நாங்க சோப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சது இதுதா போட்டு போட்டு குளிப்பாட் ஆ நல்ல ஒரு கலரா தா இருந்துச்சுங்க பிள்ளைங்க அப்றோ வளர வரல அப்டி மாறுது கலரு ம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க நல்லா தூங்குவாங்க அ அப்புறத்த பூண்டு தோல் இருக்கு பாத்தீங்களா அத எடுத்து வச்ட்டு சாம்ப்ராணி போட்டு அந்த பூண்டு தோல அதெல்லா எங்க வீட்டுக்காரு பண்ணுவாரு அந்த பூண்டு தோல அதுல போட்டு தலையெல்லா அதுல தா
அப்பதா வந்து நீர் கோக்காது அந்த பூண்டு சேக்கத்தாலே நல்லெண்ண காச்சு போதே ரெண்டு பூண்டு பல்லு ஒரே ஒரு வரமெளகா அத போட்டு காச்சிட்டு எண்ணெய தலைக்கி தேச்சு குளிச்சா நல்லெண்ண குளிர்ச்சி ஜலப்புடி ஆ அதா ஏ இவனுக்குளா நா செஞ்சோ கொழந்தைல ஆமா அ அவனுக்கு வந்து செய்யுபோது நல்ல ஒரு இது அவனுக் கு முடியெல்லா அவனுக்கு நல்லா இருக்கு எல்லாமே ம் இப்பதா கொஞ்ச இன்னு கருத்து போயிடுச்சு அதா இந்த பொடியெல்லா இனிமே அரைக்கணுன் நானு முடிவு பண்ணிருக்கே
அதா வீட்லயே அரச்சு ஆமா
மஞ்சள் சேக்காம ஆம்பள பையங்கிறதுனால மஞ்சள் சேக்காம மத்தது எல்லாத்தையு சேத்துட்டு
நாமா நம்ம அந்த வெட்டி வேறு கூழாங்கழங்கு போட்டாவே வேர்வ ஸ்மெல் வராது ஆமா பெரும்பாலு அந்த இது வராது அந்த வாசத்துக்கே பழைய காலத்துல சிலாரு ஐ உயர் வீடுங்கள்ல நா பாத்துருக்கே
ஆ
பாத்ரூம்ல போனோனே அப்டி ஒரு வாசோ ஏனா அந்த வெட்டிவேரோட இது
ம் ஆனா அது ஒரு வாசோதா வெட்டி வேர் எங்க அம்மா வந்து இன்னுமே வச்சிருப்பாங்க சாமி கிட்ட ஒரு இது வச்சிருப்பாங்க ஃபுல்லா ஒரு இது ஃபர்ஸ்ட் சே அங்கனக்குள்ள கட்டி வச்சிருப்பாங்க அது ஸ்மெல்லே நல்லாருக்கு
ஆமா அந்த சாமி கிட்ட பச்சக்கற்ப் புறோ ஏலக்கா க்ராம்பு
அதெல்லா ஒரு இதுல போட்டு வச்சிருப்பா ப்பாங்க அதுவு அம்மா வப்பாங்க நானு வப்ப வீட்ல அந்த பச்ச கற்பூரோ ஏலக்கா க்ராம்பு இது போட்டு வச் ச்சிருப்ப கல்லுப்பு வந்து ஒரு தனியா ஒரு பவுல்ல போட்டு வச்சிருப்பே சின்னதா அந்த சாமி கிட்ட அதெல்லா வச்சிருப்ப அந்த வெட்டி வேர் அம்மா கட்டிருப்பாங்க அது நல்லா வாசமா இருக்கு நமக்கு
ஆமா படிகார கல்லு வாசல்ல கட்டிருவாங்க அந்த பரிகார கல்லுக்கெலா அந்த டிஸ்டி அவ்ளோ போகு அ எங்க வீட்டுக்கார் அவ்வுளோ பெருசு வாங்கி வச்சு கட்டுவாரு அது பாத் தீங்குனா சிறு அப்டியே கரஞ்சு க
ஆமா அது அப்டே இதுவாய்டு அந்த கல்லு அப்டிதானே ஆகுன் சொல்லுவாங்க
அத போட்டு நம்ம வந்து தண்ணிக்குள்ள போட்டு அதுக்கப்றோ அத எடுத்துட்டு குளி ச்சாவே நம்ம மேலயு அந்த திஷ்டி பட்றது போயிருன்னாங்க
ஓ செரி செரி செரி ஆ
எதுக்கு அந்த காலத்துல வந்து இந்த சாம்புராணி போட்டாங்கனா ஆக கண் திஸ்ட்டி வந்து பொள்ளாதது
ம்
அப்டின்ட்டு இப்பயுமே பாருங்க கொட் உங்குளால இப்பக்கு கறிக்கொட்டலா கெடைக்கலனா அந்த இதுலியே பாத்தே நானு ஆ கொட்டாங்குச்சிய வச்சு அதுல வந்து
நாலா அதேதா பண்ணுவே வீட்ல வ அந்த கறிக்கொட்டேலா எங்க போறது கொட்டாங்கச்ய வந்து கொஞ்சோ கேஸ்ல காம்ச்சு பத்த வச்சிருவே வெளில கொண்ட்டு வந்து அத வச்சிருவே எரிய உட்ருவே அது ஃபுல்லா அணஞ்சக்கப்றோ அதுலதா சாம்ப்ராணி போடுவ வீட்டுக்கு போட்றதுன்னா ஆ ஏனா நம்ம கறிக்கட்டேலா வாங் கி அதுல பூச்சி பட்டு ஏதாது வரு நம்ம இருக்குறது மாடில இருப்போ எல்லாத்யு வச்சு நம்ம மெய்ன்டெய்ன் பண்ண முடியாது அதுனால நா கொட்டாங்கச்சிய வச்சுப்பே அப்பதைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண கொட்டாங்கச்சுனா கொஞ்ச இதுவா இருக்கு டக்குன்னு எடுத்து காம் அத மாரி வச்சர்றது அது மாரி பண்ணோ ஆமா